நல்லா இருக்கே நீங்க
நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
நானா வீட்டுல சும்மாதா இருக்கே
படிக்கிறீங்களா இல்ல எப்டி ஹவுஸ் ஒய்ஃபா
ஹவுஸ் ஒய்ஃப் தா
என்ன டிஃபன்ல்லா ரெடி பண்ணியாச்சா சா சாப்ட்டாச்சா
ஆ ரெடி ஆயிடுச்சு சாம்பார் தோச
நா ஒன்னுமே செய்யல டயர்ட் ஆயிருச்சு ப்பதா ஒர்க்ல இருந்து வந்தே செவன் தேர்டிக்கு தா வந்தே எதுவு செய்ல சர் அதா வாங்கிட்டு வர சொன்னே டெய்லியு டயர்டா இருக்கு இன்னைக்கு ரொம்ப ஒர்க்கு ஜாஸ்தி அதா சரி எதனா வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டே
இல்ல இன்னைக்குதா செய்லயா இல்ல எப்பயுமே அப்டித்தானா
எப்பவுமே வீட்டுல செய்வே இன்னைக்குதா அப்டி எப்பவுமே செய்வே எதாவது ஒன்னு தோச சயாது ஊத்தி எதுவுமே செய்ய முடியாது அ தோசை ஊத்தி இந்த மிளகாத்தூலு அ பூண்டு போடுவோல்ல அதயாச்சு செய்வே
அ அப்டியா வீட்ல செஞ்சதா நல்லது கட்டுப்ப எங்க ஹோட்டல்ல இப்ப செரியா செய்யற்தே ஹோட்டல்ல செரியே இல்ல இப்பல்லா சாப்பாடுல
என்ன பண்றது நானு சரி அந்த ஒரு நாள் கூட வாங்க கூடாதுன்னு நெனைக்கிற
ம் ஒடம்பு ஒத்துழைக்ல
ஒடம்பு ஒத்துழைக்ல இன்னைக்கு ஒரு நாளைக்கு
ம்
நாளைக்கு காலையில என்ன செய்லானு ஐடியா
மட்டன்னு எது எது எந்தெந்த கடைல இருக்கோ அது இதெல்லா அப்டியே வாங்கிட்டு வந் மொத்தமு எங்க கடை எங்க வீட்லதா கடையா இருக்கும்
கரெக்ட்டா இருக்கோ காலைல மாட் மட்டன் குருமா இட்லி மதியானம் மீன் கொழம்பு எறா எல்லா ஒரே டைம்ல வாய்ங்ட்டு வந்து பொட்டு மீதி எல்லா நாளு வெது செஞ்சுட்ருப்போ
ம்
நீங்க எப்டி
நாங்க அப்டில்லால்லே நாளைக்கு என்ன செய்றோன்றது ஸ்கூல் லன்சு கட்டுவணு ஸ்கூல்க்கு அதையே வெச்சு மதியானோ சாப்ட்டுப்ப நானு
இல்ல எப்பவுமே ஆஷ்யூஸ்வலு இப்போவே நீங்க சொல்ற மாதிரிதா சண்டே ஒன்னு ஒரு நாள் மட்டு அப்டி ஆவோ எங்ளுக்கு அவுரு வீட்ல இருக்கற்னால கொஞ்சோ நல்லா வாய்ங்ட்டு வருவாரு செஞ்சு தந்தா கொஞ்சோ சாப்டுவாரு அவுரு கார்பன்ட்ரு வேல செரி அதனால செரி வெயிட்டு எல்லா தூக்குறா மார் இருக்கும்னு சொல்ட்டு அன்னைக்கு ஒரு நாள் தட புடலா இருக்கும் சண்டேல ஸ்பெஷலா
ஆமா எல்லார் வீட்லில்லோ அ பிரியாணினா பிரியாணி கறி மட்
என் பசங்களுக்கு பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் இத்தா புடிக்கோ இனிக் கூட வாய்ங்ட் வர் சொல்லியிருக்க மாட்டம்பா கொழம்பு கார கொழம்பு இருக்கு வீட்ல இல்லன்னா பரவால்ல நைட் இல்ல எங்குளுக்கு ரைஸ் வேண்டான்றாங்க சட்டமா சொல்றாங்க ரைஸ் இருக்கு ஆனா எனக்கு ரைஸ் வேண்டான்றாங்க
ம் ஆமா ஆமா நைட்ல தெரியாது அதா போரட் புள்ளைங்ளுக்கு போரட் டா ரொம்ப புடிக்கும்ல்ல
பரோட்டா தான்ப்பா வாய்ங்ட்டு வர சொன்ன ஆளுக்கு ரெண்ட் ரெண்ட் டு பரோட்டா வாய்ங்ன் வந்துருங்க போதுன்ட்ட சாப்டுவீங்களான் கேட்டாரு பரோட்டா தான ஒன்னு ரெண்டுக் மேல போவாது பரவால்ல போது ஆளுக்கு ரெண் ரெண்டு தலைக்கு ரெண்டு வச்சு கணக்கு வச்சு வாய்ங்ட்
பசங்க எத்தன
பசங்க ரெண்டு பொண்ணுப்பா ஒருத்தி ஒருத்தவங்க சிக்ஸ் படிக் படிக்குறாங்க ஒருத்தவங்க எயித் படிக்குறாங்க பெரிய பசங்கதா உங் உங்க கொழந்தைங்க என்ன படிக்குறாங்க
என் பொண்ணு ஒன்னே ஒரே ஒரு பொண்ணுதா
ம் பரவால பரவால ஏன்னா நெக்ஸ்ட்டே இந்த அம்மாக்கு செய்யவே கரெக்ட்டா இருக்குமே
அந்த அம்மாக் காலைல அதுலல்லா அவோ ரொம்போ தொல்ல பண்ண மாட்டா இருக் தோச வேணுன்னா அவளே ஊத்தி அவளே சாப்ட்டுப்பா
பா ஏப்பா என் பொண்ணு பாருப்பா சுடு தண்ணி வெக்கர்ல தெர்லப்பா கேஸ் பத்த வெக்க சொல்லி குத்தா பைப் ருது எனக்கே ஒரு பயோ ஆளுல்ல டைம்ல ஏன்னா மறந்துற போதோ மறந்துருமா ஏன்னா நா வேலைக்கு போற னா அதனால மறந்துரும் சொல்ட்டு நா கேஸ் பக்கமே இன்னு கூட அத கொண்டு போவாம் வச்சிருக்க
ஆனா நா சொல்லிதா இருக்குறே வீட்டு வேலல்லா கத்து குடுப்பே வீட பெருக்கிடு
அதெல்லா செய்வாங்க என்ன ஒண்ணு கத்தி கத்தி வேல வாங்கணு இவுங்க கிட்
அது சொன்னீங்ள அது உண்மையான வார்த்த நா
ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொன்னா அவுங்க காதுக்கே ஏறாது
நம்பளுக்கு அந்த வேல அவுங்களுக் கத்தி செய்யறதோட நம்பளே செஞ்சுட்டு போயிடுவே நானு
போயிருப்பா அப்டிதா ஒரு நாள் நா பண்ணிட்டு போயிறது சீ போனு ஆயிடு உங்கள்ட்ட ஸ் சொல்லிட்டு அத நா பண்ணிட்டு போய்லான்ட்டு நானே பண்ணிட்றது
ம்
என்ன பண்றது சின்ன பசங்கனு ஒரு நேர தோனுது ஒரு நர நேர நம்ப வேலைக்கு போயிட்டா நம்ப இருக்குற டயர்டு இங்க வேனா செய்யாதான்னு சொல்லிட்டு திட்ற மாரி வருது கோவத்துல
இல்ல கொஞ்சோ அதுங்களுக்கு கத்து குடுத்தா அதுங்களு செய்யுன்ற மாரி நம்போ நல்லது தா சொல்றோ அதுங்களுக்கு என்னன்னா நம்ப வேல
பா அவனில்லா எப்டி வேல செஞ்ச நா உன்ன விட்டுட்டு ஊருக்குல்லா போயிடுவே வீடுலா எப்டி செஞ்ச நீ எப்டி ஒன்டியா ஸ் சாப்பாட்லா செய்னு உ பொண்ண நா நீ எப்டி வச்சிருக்க நாலு பேர் கேக்க மாட்டாங்களா என்ன வேல செஞ்சு என்ன வேல சொல்லி கொடு தன்னு கேப்பாங்க குட்டி குட்டி வேல சொல்லி குடுன் சொல்லிட்டு என்ன திட்டின்ட்டு இருக்காங்க சேரி நா தா நம்பதா கஷ் கஷ்டப்பட்றோ சின்ன வயசுலலாம நல்லா பண்ணமே நம்ம கொழந்தைங்க கஷ்டப்பண்ணு நம்மளால முஞ்ச வரயு பண்ணலானு வுட்டுறே ஒரு ஒரு நேர எனக்கா ஒடம்பு சரி இல்லாத போது திட் கோப வர்து எனக்கு அ அந்த ஒடம் ஆ எனக்கு ஒடம்பு சரி இல்லாம்போது கோவ வருது என்னால ஒன்னு கத்து குடுக்க முடிலயே அது செய்ய மாட்றினு சொல்லிட்டு அப்ப புடிச்சு க கத்து கத்துன் கத்துவே
அதெல்லா இவகிட்ட எல்லாத்தையு சொல்லி தான்பா குடுத்து வச்சிருக்கேனே
ஆனா நல்லது ஏஜ் அட்டன் பண்டாலா பாப்பா
பண்ணி மூணு மாச ஆவுது
ம் கொழந்த இப்பதான பண்ணிருக்கா இன்னு எவ்ளோ வருஷோல்லா இருக்கு பொறுமையா கத்துக்கலா பாப்பா கூட இப்பதா ஒரு வருஷோ முடிஞ்சிருக்கு வந்து சேரி அதுனால தா எதுவு படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்ட்டு விட்டுட்டே
ம் படிப்புலல்லா நல்லா படிப்பா
செகண்ட் ரேங்க் எடுப்பா பெரியவ அவ சொல்றா நா தா நல்லா படிக்கிறேலம்மா என படிக்க மட்டு விடுமா அதுக்குன்னு வீட்டு வேல செய்யல செ கூடாதா எங்க போனாலு படிப்புல்லா செகண்டு நம்மளோட நம்மளோட வேலய நம்ம செஞ்சுக்குனாதா ஃபஸ்டுனுவே படிப்புல்லா போ நீ இங்கருந்து நீ ப நீ இங்கிருந் தா வெளிய போற அப்புற தா படிப்பு வருது வீட்ல இருந்து வெளிய போனப்பறோதா படிப்பே வருது அதனால படிப்பு கூட அப்பறோ ஃபர்ஸ்ட் நம்ம வேலய நம்ம செஞ்சுக்கிறோன்ற அ ளவுக்கு இருனுவே
ம் அப்ப நம்ப படிச்சுக்கிட்டே அவுங்க ஒரு ரேஞ்சு போயிட்டா வீட்டு வேலைக்கு வேற ஆள வைக்க வேண்டியது வரு அவுங்களுக்கு தோணாது
அப்புற அது அப்புற பாத்துக்கலா ஃபர்ஸ்ட் அடிப்படை என்னென்னவோ அது கொஞ்சோ கத்துக்கணுல
அ சில பசங்க எங்க வீட்டு பக்கத்துல எல்லா சாமா கழுவ கூட விட மாட்டாங்கப்பா மின்ன ஒருத்தவங்க இருந்தாங்க
இல்ல பாத் த்தரல்லா கழுவ விட மாட்டே தட்டு மட்டு தொலக்கி வைங்க டி ஆனா அப்டி சின்க்ல போட்டு போட்டு அப்டியே சேந்துரு
நிறைய நாள் ஆயிட்டே அவுங்க பாத்திரத்த கழுவ விட மாட்டாங்க எச்ச பத்திரத்த எல்லா கழுவ கூடாது என் பொண்ண அப்டி வளக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க
அப்டி இல்லப்பா நம்ப நம்ப அப்டி வளக்கலாம்ப்பா போற எட எப்டி இருக்குமோ ஏதா இருக்குமோ நல்லவங்களதா கட்டி குடுப்போ இருந்தாலு ஃபியூச்சர்ல அவ அவ எல்லாத்துக்கு ரெடியா இருக்ணுல்ல
பாப்போ
அப்ப செய்யுபோது அவளுக்கு அந்த வேல கஷ்டமா தெரியாது தெரிமா
ஆமா ஆமா கரெக்டு
அதனால செர் சொல்லி் குடுக்றோ சின்னவ செய்வாப்பா பெரியவளு செய்வா என்னா ஒன்னு கத்தி கத்தி கத்தி கத்தி தொண்ட தண்ணி வத்துரு போதுதா செய்வாங்க அவங்கள்லா ஒன்ன நாலு வாட்டி சென்னதா நாலாவது வாட்டி செய்வாங்க விளாட்டு விளா விளாட்டு விளாட்டு புத்தி மட்டுதா ரெண்டு பேருக்கு
விளாட்றது
அவங்க அப்பா செல்ல அவங்க அப்பா செல்ல
இல்ல நா ஏன் பொண்ணு எப்டி தெரியுமா என்ன வேல உட்டாலு செய்வா அவங்க அப்பா இருந்தாங்கனா ஒரு வேல கூட செய்யவே மாட்டா
ஆனா அவங்க அப்ப மூஞ்ச காட்டுவாரு ஏன் மூஞ்சு நல்லா இல்லனா ஒட்டனே அவ ஆவு பசங்க கிட்ட காட்டுவாரு எதனா செஞ்சீங்னா அதானே அவ வேலைக்கு போயிட்டு வந்து மூஞ்ச காட்டுறாளே நீ எதனா செஞ்சுவச்சாதான அப்டின் சொல்லி கத்துவாரு
அஸ்வினாஸ் சரா அப்ப
கொஞ்சோ ஹெல்ப் பண்ணா பாவ பொண்ணு எயித்து போற கொஞ்சோ ஹெல்ப் பண்ணா நமக்கு ஓர் அளவுக்கு கொஞ்சோ கஷ்ட தெரியாது
ஆமா கரெக்ட் பொறுமையா சொல்லுங்கமா நாளைக்கு இந்த வேலமா உனக்கு அந்த வேலைமா யாருக்காக நல்லா செய்றீங்கன் பாக்கலா அப்டின்
இன்னக்கி அப்டிதா போட்டி அப்டிதா சொல்லி உட்டுட்டு நைசா வேல எல்லா பரவால்ல பாத்து துணி எல்லா மடிச்சு வச்சிருக்காங்க அப்டின்ட்டு பெட்டு துணி போட்ல இருக்காங்க இன்னைக்கு ஏன்னா மழதா பெய்யு ச செய்றாங்க ஒரு நாள் செஞ்சா மூணு நாள் செய்ய மாட்டாங்க அதா அன்னைக்கு செஞ்சல்ல உனக்கு அன்னைக்கு செஞ்சல்ல உனக்கு இன்னைக்கு செஞ்சத இன்னு நாலு நாளைக்கு சொல்லி காட்டுவாங்கங்க
நானா ஏன் பொண்ண எல்லா பெருமையா சொல்லுவ ஐயோ என் பொண்ணா நல்லா வேல செய்யுன் சொன்னா போது அந்தம்மாக்கு செம்ம ஜில்லுனு ஆயிடு உடனே எல்லாவேலையு கொஞ்சோ பாடுபட்டு செய்வாங்க
ஆனா அந்த மாரி செஞ்சாலு செய்யறது மோட்டிவேஷன் பண்றது மாரி தான்ந்தா அதுங்களுக்கு மாரி அப்டியே ஹைட்டாயிட்டே போற மாரி இருக்கு ஒரு மாரி மேல உச்சிக்கு போற மாரி இருக்கு
ஆமா ரொம்ப நைன்த் படிச்சது ஏ
பசங்கள இப்டிதா நைஸ் பண்ணு ஆனா எனக்கு கோவ வந்து நைஸ் பண்ண வர மாட்டேங்குது கத்திட்ற ஆத்ரத்த எங்க இருந்து காட்டுறதுன் தெரியாம எதனா
அதா டென்ஷன் ஆயிடுது வேலைக்கு வேற போய்ட்டு வரீங்களா அந்த டென்ஷன்
ரொம்ப டயட்ப்பா இனிக் ஏழ்ர மணி ஆயிடுச்சு இருக்கிற டென்சன்ல தூக்கி போட்டு போய்லாமான் ஆய்டுச்சு டென்ஷன் ஆய்கிற டாவாக்ல கரெக்டா சிக்ஸ் ஓ கிளாக்லா ஒர்க் எடுத்து வைக்குற அப்பதா கேமரால பாத்துட்டு வேலை ஸ்டார்ட் பண்றாரு அப்பதா வேலையே சொல்றாரு ஓனர் அப்பதா வேலையே குடுக்குறாங்க வர்ற டென்ஷனுக்கு வேலையு வேணா ஒன்னு வேணா போட்டு வந்துலாமான் ஆய்ச்சு ஃபோன் போட்டு சார் உள்ள வரமாட்ட சார் சொல்லிட்லாமான் ஆய்ச்சு செரி வாய விட்டுறக் கூடாது அவசரப்படக் கூடாதுன் சொல்ட்டு சைலண்டா கோவத்த கண்ட்ரோல் பண்ட்டு வந்டங்க
வீட்டுக்கு வந்து அப்படியே எதுவா இருந்தாலு கண்ட்டோல் பண்ண
பசங்க கிட்ட வந்தா ஃபேஸ் கட்றனா மூஞ்ச கட்றனா அவரு ஒரு கத்துறாரு நீ வீட்டுக்கு வந்தா சைலண்ட்டா வா ஆயிர டென்சன் அங்கேயே விட்டுவா பசங்க கிட்ட நல்லா பேசு அந்த கோவத்த எத்துனு வந்து பசங்க கிட்ட காமிகாத அப்டின்றாரு
அப்றோ அம்மா வந்தாலே ஐய்யோ கத்தினு இருப்பாங்கலேன்ற எண்ணோ வந்துரு
ஆ ஏ மூஞ்சி நல்லா இல்லனாலே அவரு டென்ஷன் ஆயிறாது நா டென்ஷன் ஆனா பஸ் ஒரு மாரி ஆயிறாங்க அப்டிதா எல்லாமே பாதிக்குது ஒரு ஆளாள என்னா பண்றது
ம்
வீட்ல இருக்கனுதாப்பா ஆச காயல்ல அதே எல்லா ஆசப்பட்டத செஞ்சு குடுத்துட்டு ஜாலியா இருக்கணுட்டு கொஞ்சோ பினான்ஷியலா போற மாரி இருக்குது என்ன பண்றது
என்ன பண்றது கொஞ்ச நாள்ல அதெல்லாம் செரியாயிடு
பருப்பாரு பா ஏதோ இது இதோ இப்போ எடையில இதையு ப ஏதாவது ஒண்ணு வரு அதுங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு ஏதோ அடுத் து ஏதோ ஒண்ணு பண்ணீகினே இருக்க மாரி இருக்கு கடுப்பா இருக்கு எத நோக்கிய எத நோக் க ஓட்றோனு மட்டு தெரில அப்டியே போயிட்டே இருக்கோ
ஆமா இது முடிச்சலானு போது வேற வரு வேற முடிச்சலானு போது வேற வரு இதுதா
எனவோ ஏதோ ஸ்பேஸே இல்லாம டயர்டா இருக்க மாரியே ஃபீல் ஆவுது எனக்கு
காலிலேருந்தே ஒரே டென்ஷன் எனக்கு சன் டிவி காரங்களுக்கு நூறு நானூறு முன்னூரூபா குடுக்கறகு பதிலா நானூரூபா குடுத்திட்டே அவங்க கெடச்சதே போதுன்னு எடுத்துக் ஃபோன் இப்போ அவங்க ஃபோன் நம்பர் இல்ல அதோட அடுத்த மாசந்தா வருவாங்க இல்லன்னு சொல்லிடுவாங்க ஒரே வார்த்த
பாத்து குடுங்க இன்னொரு வாட்டியில்லா கொஞ்சோ அது நமக்கு ஒரு மாறி இருக் ஐய்யோ தெரிய குத்திட்டமே குத்திட்டமே
ட்ட இதேதா எனக்கு வீட்ல தேடி பாக்கனு எங்கன்னா வெச்சிட்டேனா எங்கன்னா போட்டுட்டேனா பர்ஸ்ச தொறந்த பர்ஸ்ச நாலு வாட்டி தெரந்நு தெறந்து எங்கனா சந்தில பொந்துல இருக்கான்னு பாக்குற
செரி விடுங்க அது அதுதா மனசு கஷ்டமா இருக்கு ஸ்டார்ட்டிங்ல செரிங்க தோழி டைம் முடிஞ்சச்ச நம்ம இன்னொரு கால்ல பேசலா செரிங்ளா நன்றி தோழி ம் ம்
செரி